ஹலோ உம் நல்லா இருக்கேன் நீங்க எப் டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் என்ன கோவமா இருக்கீங்களா என் மேல உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு
ஆஹ் இல்ல ஆஹ் லைட்டா
உஹம் சரி சரி இல்ல போன வாரம் முக்கியமான ஒர்க் வந்துருச்சு அதனால தான் வர முடியல தப்பா எடுத்துக்காதீங்க நா இன்னொரு டைம் கண்டிப் அப்பா வீட்டுக்கு வந்துட்டு வரேன்
உம் சரி வாங்க
எப்படி போச்சு வீடுக்கு கிறபிரவேசம் ஓர்க்கலாம் எப்படி முடிஞ்சச்சு பங்க்ஷன்
உம் நல்லா போச்சு ஆஹ் நல்லா போச்சு சா ட்டாய்டு ஒர்க் ஒர்க்ல முடிச்சட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலந்தே ஆமா ஒர்க்க ஸ்டார் பண்ணதுல இருந்தே மாபு பிஸி தான்
உம்
ஆஹ் அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸா இப்பதான் இருக்குற மாதிரி இருக்கு ஆனா இப்பவுமே ஏதாவது கிளீனிங் ஒர்க் அது இதுன்னு நிறைய ஒர்க் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு இன்னும் வீடு ுல்லா அரேஞ்சு அப்படி பண்ண மாதிரியே தெரியல
புது வீடு அப்படிதான் இருக்கும்
உ திரினு ஒரு இது பாக்குறேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு டக்குன்னு வேற அதுக்கு மாத்து மாத்துற மாதிரி இருக்கு
உம்
எப்போவுமே கொஞ்சம் ஈவி்னிங் டைமிங்லயும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு தான் வந்தேன் கிச்சன
ஓகே ஓகே ஓகே
கிளீன் பண்ண வேண்டியதாவே இருக்குது
உம் இந்த புது வீடுன்னா நமக்கும் அவ்வளோ லட்சக்கணக்கில் வாங்கி போட்டு கட்டியிருக்கோம் பொதுவிடுங்கும் போது நம்ம அத பத்திரமா வச்சுோம் க்கணும்னு தோணும்
ஆமாஹ என் ஹஸ்பண்ட் இங்க இருந்து இருந்தருேன்னா அவ்வளோதான் எப்படியே வச்சிருக்கன் எப்படி வச்சிருக்கேன்னு திட்டே இருன் பாரு
சரி சரி இ பங்க்ஷன் எல்லாம் எப்படி போச்சு எதர் பார்த்தத எல்லாம் எல்லாரும் வந்திருந்தாங்களா
ஆஹ் நல்ல நிறைய பேர் வந்து இருந்தாங்க ஆஹ் ஒரு ஹண்ட்ரட ஹண்ட்ரட் தான் எதிர்பார்த்தேன் நான் வந்தது ஒரு ஒன் ிப்டிக்கு மேலே ஏயாச்சும் இருக்கும் அது எல்லாரும் ஓவர் டைமிங்கோ சில பேர் வர்வது னால எத்தன பேருன்னு கரெக்டா கால்குலேட் பண்ண முடியல ஆனா ஒன்
ஓ ஓகே ஓகே அப்ப நீங்க நூறு பேருக்கு ஆர்டரு பண்டு நூத்தம்பது ஓகே சாப்பாடுலா செரியா போச்சா
ஆஹ் மிச்சமேயானது அது அப்டியே அதுதான் தெரியல அது கரெக்டா தெரில்ல ஆனா எஸ்டாவாவே ஆர்டர் போட்டு இருந்த
ஆ
அதனால தெரியல எத்தன பேர் வந்தாங்கன்டு அதன் தம்பி சொன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்பிட்டி டூஹண்ட்ரட்குள்ள வந்துரு விப்பாங்க அவன் தா அந்த சாப்பாடு ஃபுட்டு நடந்த எடத்துல அவன்தாயிருந்ததுனால அவனுக்கு கொஞ்ச தெரியுது எத்தன பேர் வந்தாங்க என்னான்ட்டு ஆ நல்லா அவன்தா சொன்னா அந்த மாரி இத்தன பேர் வந்தாங்க அப்டின்ற நானோம் பாத்தேன் கூப்டவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்து ட்டாங்க பார்த்தே அன்னைக்கு ஃபன்ஷன் நடந்தப்ப அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்துட்டாங்க
செரி செரி உம் என்ன டிஃபன் அரேஞ் பண்ணிருந்தீங்க மார்னிங் க
மார்னிங்கு எயிட் எயிட் டிஸ்ஷஸ் போல இட்லி தோச பூரி பொங்கல் வட ஆ அந்த மா திரி அப்பறோ ஸ்வீட்டு அந்த மாரிதா நார்மல் ஃபுட்டா ஆனா எல்லாருமே டேஸ்ட் நல்லாயிருந்துச்சுன்னு சொன்னாங்க அவா ஓகேஆனாது சைய்யா ஆப்டநூன் பிரியாணி எந்த மாதிரி
அங்க வந்தவே என் ஃப்ரெண்ட் ஒரு எலையில பிளாக் கலர்ல ஏதோ வெச்சியிருந்தா மாரி போட்டோ அனுப்சிருந்தா அது என்னது மார்னி்ங் பிரேக்ஃபாஸ்ட் போட்டோ அனுப்சிருந்தா
அது கவுனி அரிசி பொங்கலாயிருக்கும்
ஓ நானு போட்டோ மட்டும் பாத்தா அவக்கிட்ட என்னன்னு கேட்க எனக்கப்பறோ மறந்துட்டே இப்ப நீங்க டிஃபன் பத்தி பேச இந்த நாள் ஞாபகம் வரும்
ஆஹ் அது ஸ்ட்ரென்த் கவுனி அரிசி பொங்கல்லா வீட்டுக்கு எப்பயாச்சும் இட்லி தோசயே சும்மா சாப்டுட்டு இல்லாம இந்தது எப்பயாச்சும் ஒருத்தடவைக்கி நைட்டு ஊற வெச்சுட்டு செய்வேன்
ஓ
இது வந்து எங்க ஊர்ல ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க கவுனிய பொங்கல் வந்து பாங்க மாவென்பொங்கல் ச வெண்பொங்கலும் வச்சாங்க அன்னைக்கு சாப்பாடுக்கு ஆனா சக்கர பொங்கல் நார்மலா வைக்க வைக்கிறதுக்கு கவனிய அரிசி பொங்கல் வந்து வச்சு வைப்பாங்க இங்க
ஓ வீட்டுக்குப்பவிசயத்து நீங்க சர்கக்கர பொங்கலும் செவ் பண்ணுவீங்களா உங்க ஊரு சைடு
அது செய்யணும்னா செய்யலாம் ஆனா இங்கே ஆனா செய்யல ஆனா செய்யணும்பாங்க ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு செய்யணும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த டைம் செய்யல ஏற்கனவே பொங்கல் அங்கேந்து வந்ததுனால செஞ்சு வேஸ்ட்டா போயிடும் அப்படிங்கறதுனால செய்யல ஆஹ் அதுக்கு அந்த பொங்கலே இரு இருந்து இருக்கட்டும்னு அப்படி விட்டாச்சு
ஓகே ஓகே
உம்
மத்தியானம் எல்லாம்
மத்த இல்ல அபிடேர்நூன் பேர் வந்தாங்க இருந்தாங்க சாப்பிட்டாங்க இருட்டு அதுக்கறம் சில பே சில பேர் மட்டும் இருந்தாங்க என்னங்கன்ன ரிலேட்டிவ்ஸ்ண்ட்ஸ் மட்டும் இருந்தாங்க
சரி சரி
அந்த பிரெண்ட்ஸ்ாலதான் நல்ல பங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு
ஓகே ஓகே ஃரெண்ட்ஸ் எப்பவுமே கூட இருக்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ரன்த் தானே ஃமிலி ஒரு சைடு சப்போர்ட் ங்கிற மாதிரி ஃபிரெண்டஸும் நமக்கு ஒரு சை சப்போ்ட்டா தான் இருக்கும் இருப்பாங்க
ஆமாங்க எதிர்பார்க்காதவங்க ஹெல்ப் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் அஞ்சாங்க அவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தவங்க ஆனாலும் ஹெல்ப் பண்ணாங்க அந்த அந்த தயட்டுல கூட ஹெல்ப் பண்றது பெரிய விஷயமா இருந்தது
உம் எல்லாருமே வீடலயே தங்க வச்சு அக்கௌம்டாட் பண்ணவிிட்டிங்களா புது வீட்டலைவா
புது வீட்டுல இல்ல இங்க புது வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க ஒரு வீடு மா மாடியில காலியா இருக்குன்னு நாங்க டூ டேஸ் வேணா தங்கிக்கங்க அதுக்குரிய ரண்டட்டும் போடுங்க அப்படின்னா சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு ஆமா அவங்க அவங்க வீட்டுல தங்கியிருந்தாங்க நான் இருந்த ரெண்டடல் ஹோம் வந்து கொஞ்சம் சி ன்னது அதனால அங்க ஸ்டே பண்ணறக்கு கம்ஃபர்டா இருக்கும் க்காது அப்படிங்கறிறதுனால இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படின்ட்டு கொஞ்ச அ்ஜஸ்ட் பண்ணி பண்ணியாச்சு ஆனா இப்ப இப்ப எல்லாருமே சேர்ந்து இங்க வராங்கன்னா எல்லாருமே தங்குற அளவுக்கு இடம் இருக்கு ஆமா எல்லாரும் எப்ப வருவாங்கன்னு வெயிட்டிங இருக்கு என் கெட்டுகெதர் மாதிரி எப்பயாச்சும் வந்தா ஹாப்பியாரும்
வந்துருவாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உம்
உம்
அப்புறம் உங்களோட மாமியார் சைடு உங்க உங்க அப்பா அம்மா சைடு உங்க மாமியார் வீட் வீட்ல எல்லாருமே வந்திருந்தாங்களா எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துச்சா
ஆஹ் எல்லாரும் ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க
உம்
அப்டிதான் எல்லாருக்கும் வாங்கணும்னு நினைச்சு இந்த ஸ்டெப்பே யோசிச்சது கூட இல்ல திடீர்னு நவ நவம்பர் நவம்பர் மன்து முடிவு பண்ணிட்டு சொன்னாங்க இன்ஸ்டால சும்மா ஒரு வீட்ட போய் பாத்துகிட்டு இருந்தோம் நாலு வீடு அஞ்சு வீடு தான் மோஸ்ட்லி பார்த்துது
ஓகே ஓகே ஓ கட்ன வீடா வாங்கிட்டீங்களா நீங்க சூப்பர் வேலையே இல்லாம
ஆமா எதுவுமே வேலையே வச்சுக்கல ஆமா கொஞ்சம் லோனுக்கு அக்காகதான் கொஞ்சம் அலைஞ்ச மாதிரி இருந்துச்சு மத்தபடி எல்லாமே கொஞ்சம் ஓகே ஆ போச்சு ரெண்டு மூணு பேங்க் அலஞ்சோம் அவ்ளோதான் மத்தபடி எல்லாருக்கும் ஹாப்பி தான் ஆனா வாங்கணும்ன்னனு நினச்சி ஒரு ஒரு இதே இல்ல டார்கெட்டே இல்லாத டைமிங்ல
உம் உம் உம் உம் அதான் கடவுள் ஒரு விஷயத்த நினைச்சுட்டாருன்னா உடனே செஞ்சிருவாரு
ம்
உம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ நீங்க செய்யணும்னு நினைச்சிருக்க மாட்டீங்க
ஆமா ஆ உம் உம் உம் அதனால அதனால அப்படியா இருந்துச்சு அந்த நெனைக்காத நேரத்துல அந்தது நான் கெடச்சது
ம்
உம் அதனால எங்க வீட்டுல உள்ளவங்களாம் ஹாப்பிதான் அந்த விஷயம்
சரி சரி ஆஹ் அதல்ல நமக்கு அவன் அப்பா அம்மாக்கு பொண்ணு வீடு கட்டறானா சந்தோஷமாதானே இருக்கும்
ஆமா உம் இங்க கூலிங்காவும் இருக்கும் ஆஹ் ஆமா ஹீட்டா முன்னாடிருந்தவீடு வந்து கொஞ்சம் ஹீ டா தான் இருக்கும் வந்தாங்கன்னா எல்லாம் வேர்க்குது எப்படி கூ ஹீட்டா இருக்கே அப்படின்ட்டே ப்பாங்க தம்பிலா வந்தா மாடியிலதான் போய் தூங்குவான் கொசு கடிச்சாலும் பரவால்ல ஆனா அந்த அளவுக்கு வெக்கையா இருக்கும் இப்ப வந்து கொஞ்சம் இங்கே வந்து ஒன்னும் தெரியாது கூலிங்காக பக்கத்திலேயே ஃபாரஸ்ட் ஏரியா மாரி இருக்கும் நல்லா கூலிங்காக இருக்கும் மரம் அதுன்னு இருக் முக்கதுனால இயற்கை காத்தோடு தூங்குன மாரி ஃபீலாருக்கும் நல்லா இருக்கும் வந்து உம்
கே கே புது வீடு வாங்கரக் கட்டுறதுல்லாம் ஒரு பெரிய விஷயம் வீடு வாங்குறதெல்லாம் ஒருத்தர் கனவு அவங்களுக்கு கடவுள் அந்த குடுப்பணை கொடுத்துருக்காரு
உம்
சந்தோஷம்
உம்
அப்ப அப்ப அங்கேயந்து வேலைக்கு போறதுக்குெல்லாம் வீடு உங்க நீங்க வேலைக்கு போறதுக்கு பக்கமேவா தூரமாவா
அது மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஆகுது போக மூணு வர மூணுனு ஆகுது அது ஸ்கூட்டில போயிட்டுருக்கேன் ஸ்கூட்டி எங்க அப்பா ஆஹ் அம்மா அப் அப்பா வீட்டு சைடு்ல வாங்கி கொடுத்தாங்க அம்மா வீட்டு சைடு்ல க்ம் ல்ல உம் எல்லாம் ஓகேயாதா இருக்கு வண்டியும் ஓகே வீடும் ஓகே
உம்
உம் சேப்டியாயிருந்து ட்டா போதோ அவ்ளோதா
ம் ம் ஆமா தனியாயிரு க்குமே இருக்குன்னு சொன்னீங்களே அப்ப உங்களுக்கு பயமாயிருக்காதா
பயம்மா இப்ப வெரிக்கோ இல்ல ஏதோ ஒரு வகையில தைரியத்த வர வெச்சு ட்டு இருந்துகுட்டுயிருக்கே ஹா அது இருந்துடுவே பழகி வேற என்ன பண்றது இன்னோ ஒரு ரெண்டு வருஷோ ஓட்டிதா ஆகனோ அதனால பண்ணிட்டு எப்டியாச்சோ ரன் பண்ணிருவே எல்லா சேஃப்டியாதாயிருக்கு உம் எல்லா சேஃப்டி கேட்டோ போட்டாச்சு சி சி டிவி கேமரா வெச்சாச்சு கடவுள் பாத்துக்குவாரு அதுக்கு மேல என்ன உம் கிச்சன் சைடு ஒரு சேஃப்டி கேட்டு மாடி சேப்டி கேட் போட்டோம் ஆனா அது இந்த வாரத்துல போடுறேன்னாங்க இன்னோ வரல்ல போட்டாங்கன்னா இன்னோ கொஞ்சோ சேப்டியா இருந்துக்க வேண்டியதுதா அவ்ளோதா மகிழ்ச்சி நா கதவ பூட்டுனேன்னா பூட்டு னதோட இருந்துக்குவே யாரு வந்தாலோ தொறக்கவே மாட்டே யார் வந்தாலோ கால் பண்ணிட்டுதா வருவாங்க அப்டி இருக்குறதுனால யாரோ வரமாட்டாங்க
ஓகே புரியுது புரியுது நானோ உங்க ஃபங்ஷன் முடிச்சதுலயிருந்து உங்கள்ட பேசணோ பேசணோம்னே நெனச்சிட்டேயிருந்தே ஆனா அப்டியே வேலக்கோ அப்டின்னு ஓடிடுச்சு சேரி அதா இன்னிக் காது உங்கள்ட பேசிடணோம்னு சொல்லிட்டு இப்ப டேரெக்ட்டா கால் பண்ணே
உம்
செம் வரும்போது கண்டிப் பா உங்கள வந்து பார்க்குறே
உம் சேரி சேரி ஓகே ஆஹ் சேரி ஓகே ஆஹ் ஓகே ஓகே ஓகே பாய்